ஹலோ
ஆ கனெக்ட் ஆயிச்சா
ஆ கனெக்ட் ஆயிச்சுங்க
ஓகேப்பா ஓகேப்பா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லிங்க நா டீல்லா குடிக்க மாட்டேங்க
ஆ சூப்பர்ங்க அ
நல்ல ஹேபிட் இது
ஆமாங்க
ஆமா எனக்ல்லா டீ குடிக்கல்னா தல வெடிச்சிரு
ஆமாங்க அது ஒரு சில பேரு அப்டி இருக்காங்க ஒரு சில பேரு இப்டி இருக்காங்க நா னு முன்னாடி டீ குடிச்சுட்டு தா இருந்தே இப்ப ரீசன்ட் டைம் மொதல்ல ஒரு ரெண்ட் நாள் குடிக்காம இருக்க கஷ்டமாத்தா இருந்துச் சு நா அப்டியே பழகிடுச்சி இப்போ ஒரு ரெண்டு மாசமா ஆச்சுங்க நா குடிக்கிறது நிப்பா
அப்டியா பாலு காஃபி எதுமே குடிக்கிறது இல்லயா
ஆமா எதுவுமே குடிக்க மாட்டே வேண்ணா சுடுதண்ணி மட்டு வச்சு குடிப்பே காலைல இல்லனாலு காலைல எப் பமே பிரஷ் பண்ண ஒடனே தண்ணி இருந்து குடிப்பே
ஆ அதா நல்ல பழக்கமும் கூட தெரியுது ஆனா அத
எப்டி நிறுத்தணுனு வந்துட்டு தெரியில நம்ம வந்து அந்த டீக்கு டீ குடிக்கிறது வந்துட்டு நிப்பாட் அது வந்து ஒருத்தங்ளுக்கு இப்போ வ நம்ம அம்மாமார்லா எடுத்துட்டோம்னா அவுங்கல்லா நாலு மணிக்கு எந் துருச்சு சமைக்கணு வேலைக்கு போகணு அப்ப அவுங்களுக் காலைல வந்து வயிறு எப் டியா இருந்தாலுமே பசி இருக்கு லைட்டா குட்டி பசி இருக்கு இல்லிங்ளா அதுக்கு வேண்டி ஒன்னு குட்டி பசிக்குமே மட்டு டீ குடிப்பாங்க ஒருத்தங் இல்லிங்
நானே அம்மாதாங்க
அப்டீங்ளா சேரிங்க சேரிங்க
பசங்களுக்கு எந்திரிக்கணு பிரேக் ஃபாஸ்ட் பண்ணணு லன்ச் பண்ணணு வீட்டு வேல பாக்கணு சோ அதனால கொஞ்சோ டயார்டு ஆயிருதா வெறு எம்ட்டியா வாட்டர் மட்டு பத்த மாட்டேங்குது அந்த டைம்ல ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு மைண்ட் செட் ஆவமாட்டேங்குது ஸ்ட்ராங்கா ஹாட்டா சுருக்குன்னு ஒரு டம்ளர் குடிச்சுட்டோனா கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா ஆயிடுது நம்மளுக்கு அதனால ஆமா அடுத் த வேலைய முடிக்க பாக்க எல்லாத்துயும் பேக்கப் பண்ண கிளம்ப கரெக்டா அப்டியே ஓடுது
ஆமாங்க எப்டியா இருந்தாலுமே இப்பல்லா வந்துட்டு யாரா இருந்தாலு ஒரு தல வலிக்குதுன்னு சொன்னாலே யாரு எதுமே இது மொதல்ல மாரி தைய்லோ அதலா இல்ல டீ தலவலிக்குதுனா ஒரு டீ போர் அடிச்ச ஒரு டீ இப்ப அப்டி தானங்க எல்லாரு எடுத்துக்கறாங்க
அன் டைம்லளா நாங்க சம் டைம்ஸ்லா அந்த படம் பாப்போ சாட்டடே சண்டே நைட்டுல்லா ஆ படம் பாக்கயில நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு படத்துல ஒரு பிரேக் வர்றப்ப அதுல ஒரு பசங்க எல்லா காஃபி டீ ஏதாவுது கேக்குங்க
அப்டிங்
ஆமா அத மியூட் போட்டுட்டு ஆ சரிப்பா டைஜிஸ்ட்டு ஆகாதுடா அப்டின்னாலு கேக்க மாட்டாய்ங்க சும்மா அது ஒரு எப்டி சொல்றது அது ஒரு ஒரு ஜாலிக்கு அவைங்கள தூங்காம படம் பாக்கறதுக்கு லெவன் லெவன் தேர்ட்டி ஆய்டு நம்ம ஒரு நைன் தேர்டி டென்ஓ கிளாக் படம் போட்டோ அப்டின்னா டி வில போட்டு எல்லாரு ஹால்ல தா ஒக்காந் பாப்போ
சேரிங்
சோ அப்டி பாக்குறப்ப அவியளுக்கு ஒரு ஜாலி அதுல ‌அந்த டைம்ல கொஞ்சோ குடிஸ்டோன்னா இன்னு கொஞ்சோ கிளைமக்ஸ் வரைக்கு தூங்காம இருக் குறது பாக்குறது
சோ அது என்ன சொல்றனே எக்ஸ்ட்ரீம் லெவல தாண்டி போய்க்கிட்டுருக்கு டீயோட டைம் காலைல சயந்தரோ தாண்டி நைட் டைம்லயு சம் டைம்ஸ் இந்த மாரி போவுது வேற என்ன பண்றதுன்னு தெர்ல ஸ்நாக்சு போர் அடிக்குது சாப்ட்டு சோ இந்த மாரி கொ ஞ்சோ ஆமா பசங்கலு அத கொஞ்சோ விரும்புறாங்க டெய்லில இல்ல எப்பயாது சம் டைம்ஸ் அந்த மாரி
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க அது வந்துட் டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்ன்னா நைட்டு குடிக்க போற சமயத்துல ஒரு டம்பளர் பால் வச்சு குடிப்பாங்க இல்லைங்களா வந்துட்டு ஒரு சிலப் இப்ப எதுக்கு ஒரு ஒரு மாரி ஹேபிட்டு ஒரு சில பேர் டீ காஃபி எதுவுமே குடிக்கமாட்
ஆமா ஆமா குடிக்க மாட்டாங்க
ஆமா ஒரு சில பேர் பலகாரோ எதுவுமே எடுத்துக்காம இருப்பாங்க ஒரு சில பேர் ஸ்வீட்டு எடு த்துக்காம இருப்பாங்க இல்லைங்களா
எல்லா கொஞ்சோ வயசாயி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்க அப்றோ தா அந்த ஞான உதயம்லா வரு அப்பதா ஸ்டாப் பண்ணுவாங்க வயசுல எல்லாமே வெளுத்து கட்டிருப்பாங்கதா
ஆமா
ஆமா கேள்விப்பட்ட வரையு எல்லாருமே அப்டிதா ஸ்வீட்டு காலைல எந்திரிச்சோனே ஸ்வீட் சாப்பிட்ற ஆளு எல்லா நா கேட்ருக்க
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க
இந்த மாரிலா நல்ல சாப்பிடுவாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ் ஒரு தேர்ட்டி பைவ் பிளஸ்ஸு பாட்டி பிளஸ்ஸு ஆன உடனே கொஞ்சோ அப்பதா ஹெல்த்து மேல கொஞ்சோ அக்கரையே எட்டி பாக்கு
ஆமாங்க டயபட்டிஸ் வந்துரு அத விட டயபட்டிஸ்ஸா சாரிங்க சுகருங்கரது வந்துட்டு இப்ப எல்லாத்துக்கு வந்துட்டு இது இல்லலைங்களா அதனால வந்துட்டு அங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே டாக் டர்லா கன்சல்ட் பண்றத வர சுகர் கட் பண்ணுங்க அப்டின்னு தா சொல்லுவாங்க
அதனாலயே அப்ப அந்த டைம்ல வந்து கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சாப்ட்டுட்டு மாத்திர போட்டுக்குவாங்க
ஆமாங்க ஒரு சில பேத்துக்கு அந்த அந்த கிரேவிங்ஸ் எல்லா இருக் கும்மல்லங்க இத்த நாளா சாப்டு திடீர் நிப்பாட்ட சொன்னா நாங்க நிப்பாட்டிடுவமா அப்டிங்கிற மாரி பண்ணுவாங்க
ஆமா ஆனா ஒரு கட்டத்துல எல்லாமே நமக் வேணும் பசங்களுக்காக நம்ம இருக்கணும் அப்டின்ற கட்டத்துல எல்லாமே மாறிருவாங்க
கண்டிப்பாங்க
ஆமா அப்றோ வேற என்ன எங்க எங்கயா டூர் போனீங்களா
நா பாத்தீங்கன்னா ராமேஸ்வர ஃபேமிலியோட போயிருக்கோ
ஓஹோ ஆ
பின்ன தி திருச்செந்தூர் போயிருக்கோ
நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயே போயிருக்கீங்களா
ஆமாங்க நா அவ்ளோ சீக்ரோ எங்க வீட்ல எங்கயுமே கூட்டிட்டு போ மாட்டாங்க எங்கயு விடவு மாட்டாங்க என்ன
அ
அ இந்த பொத்தி பொத்தி வளர்த்தப்புள்ள மேகலங்கற மாரித்தா
மேகல மணிமேகல அது மாரி
ஆ ஆமாங்க நா வந்துட்டு வீட்டு வீட்ல எங்கயமே விட மாட்டாங்க அவ்ள சீக் ரோ ஃபேமிலியோ ஃபேமியோட போனா விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்ளோ சீக்கிரோ விடமாட்டாங்க ஏதாச்சு சொன்னா டீச்சர்ஸ் இந்த மாரி ஏதாது சொன்னா விடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சோ பயயோ
ஆ
ஏன்னா இப்ப இந்த சொசைட்டியே இப்ப பாத்து இப்ப கொஞ்ச பயம் அவங்களுக்கு
அது இருக்கதான்ப்ப செய்யு பொம்பளை புள்ள பெத்தவங்களுக்கு அந்த கவலை இருக்குதானே செய்யும் ஏன்னா அப்டி இருக் கு இல்ல சொசைட்டி ஒரு நாளைக்கு ஒரு நியூஸு
பார்க்கயில கொழந்தைங்கு பாக்க மாட்றாங்க கெழவன் கெழவின்னு பாக்க மாட்டேங்கறாங்க ஆ திருடறவங்க ஒரு பக்கம் திருடறதுக்காவ கொண்ணு போட்டு போயிட்றாங்க ப்ப ரொம்ப மோசமா தானப்பா இருக்கு அதனாலயே பசங்கள நல்லது கெட்டத சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு பயோ பசங்க இருந்துகுருவாங்க இருந்தாலு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா அது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ எதுலய போய் மாட்டிக்குமோ அப்டின்ற ஒரு பயம்
கண்டிப்பாங்க நம்ளே நறைய பக்கோ பாக்கறோ நம்மளே ஏன் ஃபோன் இப்ப எல்லாத்துகிட்டயு தா இருக்கு அந்த நியூஸ் அப் அப்பப்ப வர நியூஸ் அப்பப்ப உங்களுக்கு முன்னாடியே வந்து நிக்குது இல்லங்களா அப்ப அதல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மாரி இருக்
ஆமா நோட்டிபிகேஷன் பாத்தாலே அதானே இங்கேந்தே அங்க அது அ ஃபோனு ஏ ஒ ஃபோனயும் திருடுறாய்ங்க ஃபோன் இருந்தாதா பிள்ளைளுக்கு சேஃப்டி நம்ம இங்க போது என்ன செய்துன்னு கேட்டுக்கலானா அதயு
ஆமா ஆமாங்க
பசங்கள அப்டியே உள்ளயே வளர்த்துட்டு கைக்குள்ளயே வச்சு இது வெளில விட்றதுக்கு உண்மைலயே பயமா இருக்கு அதுக எப்டி அடுத்த அவிங்களோட பியூச்சர் லைஃப்ப எப்டி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதே தெரியமாட்டேங்குது ஆனா அப்டி செய்ய கூடாது என்ன பொறுத்தளவு எ பசங்கள என்ன பண்றே எது எல்லாமே சொல்லிறது இப்பெல்லா இது நல்லது இது கெட்டது இந்த மாரி வந்து வ வ வ வெளில போ பழகிக்கோ பாத்துக்கோ சேஃப்டி ஒ நம்மளோட சேஃப் டி ரொம்ப முக்கியோ அப்டின்றத வந்து இப்பயே சொல்லி குடுத்தாச்சு பசங்களுக்கு எல்லாமே அதனால ஓரளவுக் கு தைரியமா இருந்தாலு உள்ளுக்குள்ள ஒரு ஓரத்துல பயோ இருக்கு அத அவங்ககிட்ட காம்ச்சிக்காம இப்டி இப்டி பார்ன் கைட்லைன் பண்ணி வுட்டாச்சு பசங்களுக்கு
ஆமாங்க இப்ப கூடி இப்போ வந்து பொண்ணுகளுக்கு வேண்டி ஒரு படமே உங்களுக்கு வந்திருக்குங்க
ஆமா
ஆ அது வந்து பிளாஸ்ட்ன் சொல்லி ஒரு இப்பத்தா ரிலீஸ் ஆச்சி அந்த படோ எ பாத்துட் அப்படிங்ளா ஆனா அந்த படோ பாத்தீங்கனா ஒரு பொண்ணு வந்து எப் பிடி எங்கெல்லா வேலைக்கு போறப்போ என்னென்ன நடக்கு எப்பெடியெல்லா இருக்கு ஆ கராத் தே மூலியமா கொழந்தைகளுக்கு இது பண்லா இப்ப நெறைய கேர்ள்ஸ் வந்துட்டு பாத்தீங்னா முன்னாடி மாரி யாருமே இல்ல இல்லிங்ளா முன்னாட்லா பாத் தீங்னா புள்ள நீங்க அதாவது உங்க ஜெனரேஷன்க் முன்னாடியே அதாவது உங்களோட் தே அம்மா அந்த மாரி இர்கறப்போ வந்துட்டு பாத்தீங்னா வயசுக் வரக்கு முன்னாடியே கல்யாணமெல்லா பண்ணி வ சிருவாங்கல்ல ம் இப்ப வந்து அப்டியெல்லா இல்லைங்ளாச்சி ஆமாங்க ஃபஸ்ட்டா வந்து பொட் பொட்ட புள்ள பொறந்தாலே சந்தோஷந்தா எல்லாத்து வீட்லியு ஆனா வந்து அவுங்கள சீக்கிரமா ஒருத்தங்களுக்கு கல்யாண் பண்ணி குடுத்துருவாங்க இல்லலைங்ளா ஃபஸ்ட்டு அதுக்கு சட்டத்த கொண்டு வந்தாங்க இப்டி வந்து பொண்ணூளுக்குனு இத்தன வயசு தான்னதுக்கு அப்பறந் தா கல்யாணப் பண்ணனு அப்டிங்கற மாரி கொண்டாந்தாங்க அப்றோ பாத்தீங்னா கொஞ்சோ ஆமாங்க
ஆனா அதுவே பத்தாது டுவெண்டி பிளஸ்க்கு மேல டுவெண்டி ஃபைவ்ல இருந்தா தா ஏதோ ஓரளவுகாவது மெச்சூரிட்டியே வருது பிள்ளைங்களுக்கு
ஆமாங்க
ரெண்டு டிகிரியாவது முடிச்சுட்டு அதுக்கப்புற தா கல்யாணமே பண்ண வைக்கனு
ஆமாங்க ஆமாங்க இனி வரபோற சொசை டில படிக்கறதுங்கரது ரொம்ப இம்பாட்டன் உங்களுக்கு திங்க் இல்லலைங்ளா
ஆமாப்பா யாரையுமே நம்பி இருக்க வேணால வர்ற பேர் நல்லா இல்ல அப்டினா கழட்டி வுட்டு போய்ட்டே இருன் சொல்லிட் டு அடுத்து அவுங்களுக்கான பியூச்சர தேடிகிடுவாங்கல்ல நல்லா அவுங்களுக்குனு ஒரு அறிவு புடிச்சவங்க படிச்சவங்க வேல பாக்கறவங்கள பாத்து தெரிஞ்சிக்கலால்ல ஃபுல்லா பேட் பிஹேவ் தா பழகிட்ருக் றாங்க பசங்க இப்ப எல்லா ம் ஃபோனு ஒரு பக்கோ கெட்டு போவுது அது இல்லாம வேற இந்த அந்த குடி குடி எல்லா பார்த்தீங்கனா எத்தன பிள்ளைங்க அழுகுதுங்க அது கூட லைஃப் ஸ்பாயில் ஆயிரிச்சி பேரன்ஸ் குடுக்கறாய்ங்கன் பிள்ளைங்க அழுகுதுக ம் நமக்கே ஏ காதுகே இந்த மாரி விஷ் ஷியங்ல்லா வர்றப்போ ரொம்ப கவலைய தா இருக்கு அதனால பசங்கள வந்து யாரையு நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது லேடிஸா இருந்தாலு செரி ஜென்ஸ் சாருந்தாலு செரி நம்மளால என்ன முடியுதோ என்ன படிக்கிறமோ நம்ம நம்மள பொழச்சுக்க காப்பாத்திக்கிடனு அப்டிதா கைட் பண்ணி வெக்கிறது
அதுவு பாத்தீங்கனா இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்கல இந்த குடிங்கிறது அத் துனாலயே ஒருத்தங்க ஒரு ஃபேம்லி வந்துட்டு எப்டின்னா ஒரு ஃபேம்லி அந்த குடி நால அழிஞ்சி போற ஃபேமிலிஸு இருக்கு இல்லலைங்ளா
ம் எக்கச்சக்கோ ஒரு ஃபேமிலி இல்ல பல ஃபேமிலி
ஆமாங்க அத் து இந்த மிடில் கிளாஸ்ல இருக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இதா இருக்கு இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு அவங் க அவங்க வரதே வந்துட்டு அந்த இப்ப வந்துட்டு ஒரு வீட்ல ஒரு அப்பா குடிக்கிறாருன்னா அவுங் கொஞ்சோரளவுக் க்கு ஆவரேஜான குடும்பமா இருந்துச்சுன்னா அவுங்களோட சம்பளந்தா அங்க வந்து கொஞ்சோ இதா எடுத் து இது பண்ணுங்களா அப்போ அவுங்க குடிஷ்ட்டு இந்த மாரில்லா வந்து இந்த மாரி பண்ணிட்ருந்தா அப்போ அந்தெடத்ல அவுங்ளுக் இன்னிமே கொஞ்சோ ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்கல்ல
ஃபினான்ஷியலா ரொம்ப வீக் ஆயிருவாங்களே வெளில தல காட்ட முடியாது கடன் வாங்குறது திருடுறது எல்லா பழக்கமே வந்துருமே அது கூட சேர்ந்த கெட்ட பழக்கோல்லா
ஆமாங்
ம் அது பொம்பள ப்ழசங்கல்லா இருந்ச்சுங்கன்னா பாவோ கண்ணீர் வடிக்குதுங்க என் கூட அ பண்றவங்களோட பசங்களே பாத்தீங்கன்னா அப்டிதா சொல்லுவாங்க கஷ்டமாதா இருக்கு அதனால சொல்லி நம்மளால முடிஞ்சளவுக்கு நல்லா தைரியமா இருக்கணு படிக்கணும்ப்பா அப்டின்னு சொல்லி உட்றது பசங்க கிட்ட
சேரிங்க என்னங்க பண்றது எல்லா வந்து ஒரொருத்தங்களோட இந்த தல விதின் சொல்லுவாங்க அந்த மாரி எடுத்
ம் இல்லில்ல அப்டி கடையாது அது வந்து அ அவங்க வந்து அந்த ஃபேமிலிய வந்து பேஃமிலியோட அ இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அவங்க பண்ற தப்புக்கு ஃபேமிலி என்ன பண்ணு
ஆமாங்க
ம் அப்ப அது அவங்கவுங்க பண்றாங்கன்னா அவங்கவுங்க தா அனுபவிச்சு குனு ஃபேமிலிய வந்து இது பண்ண டிஸ்டர்ப் பண்ண கூடாது பசங்களையு சரி வீட்ல இருக்கவுங்களையு சரி டிஸ்டர்ப் பண்ணாம அவுங்கவுங்க பண்றதுக்கு அவுங்கவுங்க அனுபவிச் குண்ணு ஃபேமிலிய விட்றணு அதுக வாட்டுக் படிக்கணு அதுக லைஃப பாத்துக்டோனு
ஆனா பாத்தீங்கன்னா ம் ஆனா பாத்தீங்ன்னா அந்த குடிஷ்ட்டு வரவுங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தெரியதுல்ல அவுங்க குடிஷ் ட்டு வந்தாலே வந்து வீட்ல தான ஃபஸ்ட் எத்தொன்யு எதாச்சு ஒரு சின்ன ப்ரெச்சனைவே வந்து பெரிய சண்டையா மாத் அந்த அதாவது அவுங்க குடிச்சாங்கன்னா அவுங்க என்ன பண்றாங்கன்னு அவுங்களுக்கே தெரியாம எல்லாமே பண்ணிட்டு காலைல எனுச்சு பாத்தா நானா அப்டி பண்ணனு கேப்பாங்க
அதல்லா என்ன பொருத்தளவு அதல்லா டிராமா டே டைம் ஆச்சுடா
ஆஹ் சேரிங்க சேரிங்க அப்றம் கூப்டுங்க
ஓகே